ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க அப்பறம்
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க ரொம்ப நாளாச்சு ஃபோனே பண்றதில்லங்க
இல்லா பிஸி ஒர்க் தாங்க எல்லா வேல தான்
செர் செரிங்க
நீங்க ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி
ஆமாங்க வீட்ல ஒரே வேல சமையல் கட் இதுலயே நம்ம இது முடிஞ்சிரு போல மூண்நேரம் சமச்சு சமச்சே ஒரு வழி ஆயிருவோம் போலங்க
செரி விடுங்க என்ன பண்றது கேல்ஸ்ஸோட லைஃப் அப்டி
அ நீங்க என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு
இன்னைக்கு வந்து நான் கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லைங்க
ஆமாங்க
கருப்பு கவுனி அரிசி கஞ்சிதான் செய்ய போறங்க நைட்டு
அப்டியா எப்படி செய்வீங்க நான் இது வரைக்கு செஞ்சதில்ல
ஆ கருப்பு கவுனி அரிசி வந்து நான் நான் நைட் செய்யறனால காலையிலேயே ஊற வச்சிட்டேங்க ஒரு நைட் ஃபுல்லா ஊறணு அந்த கருப்பு கவுனி அரிசி அது ஒரு நாள்ல காலையிலயே ஊறவச்சுட்டேன்னா இப்ப ஈவினிங் நைட் செஞ்சுக்கலாம் நானு நல்லா ஊற நல்லா ஒரு டம்ளர் அரிசி நம்ம நார்மலா டீ குடிக்கிறோல பாத்தீங்களா அந்த டம்ளர்ல அதுல ஒரு டம்ளர் ஊற வச்சோம்னா அதுவே நறையா ஆகு அந்த ஒரு டம்ளர்ல நாலு அஞ்சு பேரு சாப்ட்லா அத குக்கர்ல போட்டு நல்லா குக்கர்ல போட்டு ரெண்டு மூணு வெங்காயம் வெட்டி போட்டு லைட்டா உப்பு போட்டுட்டு ஒரு பத்து விசில் பக்கம் எடிச்சு எடுத்துருங்க எடுத்தக்கப்றோ ந மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஓட்டணும் ரெண்டு ஓட்டு ஓட்டு விட்டீங்கன்னா அப்டியே இந்த கம்மங்கூழ் குடிச்சிருக்கீங்களா
ஆ குடிச்சிருக்கேங்க
அந்த கம்மங்கூழ் மாதிரி இருக்குங்க கம்மங்கூழ் மாதிரி அது கம்மங்கூலோட டேஸ்ட் இருக்கு அந்த கஞ்சி ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு எறக்கி வெச்சிட்டு ரெண்டு வெங்காயோ எல்லாம் கட் பண்ணி உள்ள போட்டுக்கணு அதுக்கு சைடிஸ் தேவனா நீங்க இந்த வத்தல் அந்த மாரி கூட எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு அதுல மிக்ஸ் பண்ணீங்கன்னா கம்மங்கூழ் சேம் கம்மங்கூளோட ஃபீல் ஆகும் சம் கம்மங்கூழ் மாதிரியே இருக் க்கு ஒடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹாட்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த கேன்சருக்குல்லா அதிகமா சாப்டுவாங்க இது
ஆமாங்க அப்றம் வந்து பாத்தீங்ன்னா இப்ப எல்லா சக்கர இருக்கவங்களுக்ல்லாம் வந்து இந்த மாரி அரிசி கருப்பு கவுனி வரகு சாம இதுங்களதான சாப்ட சொல்றாங்கங்க
ஆமாங்க இது வந்து வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் ஆகுறக்கு ரொம்ப ஈஸி இந்த அரிசி
ஓ ஆமாங்க இப்ப எல்லா வந்து எங்க பாத்தாலும் வெள்ளரிசியே சாப்ட வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு பழைய அந்த காலத்துல சாப்ட மாதிரி சிறுதானியங்களுக்கு இதுக்கு தா போறாங்க சாப்படுறாங் இப்ப நல்ல வெவரோ தெரிஞ்சவங்களா வந்து பாத்தீங்ன்னா வெள்ள அரிசி சாப்டாம இந்த மாரி அரிசிதா எடுத்துக்க ஆரமிச்சுட்டாங்க இல்லைங்ளா
ஆமாங்க எந்தரிசி சிவப்பரிசி வரகரிசி சிவப்பரிசி இத விட ரொம்ப நல்லது ஆனா கருப்பு கவுணி அரிசி ரொம்ப பெட்ரு
நா எங்க பாட்டியெல்லா வந்து என்னென்னாங்க அவங்களுக்கு இந்த அரிசி செஞ்சதுல்ல எங்க பாட்டி எல்லா இன்னமுமே என்ன செஞ்சு தருவாங்கன்னா சோளோ இருக்கு பாத்தீங்ளா சோ சோளத்த ஊற வச்சு அத வந்து அப் ம் மிக் மிக்ஸி எல்லா அப்ப கெடையாது அ அந்த கல்லு ஆட்டாங்கல்லுல வந்து இடிப்பாங்க இடிச்சி அத சளிப்பாங்க சளிச்சுட்டு உ நல்லா கொஞ்சோ நைஸ் நைஸா இருக்கிறதா வந்து எடுத்துப்பாங்க எடுத்து ஒரு பானைல வந்து பாத்தீங்ன்னா தண்ணி நெறைய வச்சுப்பாங்க நெறைய வச்சு அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்றோ இந்த மாவு நல்லா இடிச்சு சளிச் ச்சு நைசா இருக்கு பாத்தீங்ளா அந்த மாவு மட்டு தனியா எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணில கொட்டுவாங்க அது அப்டியே புல்லா கொட்டிற மாட்டாங்க பாத்தீங்ன்னா கொஞ்ச கொஞ்சமா கொட் வாங்க ஒரு கையில கொட்டிக்கிட்டே ஒரு கையில கிண்டி வுட்டுகிட்டே இருப்பாங்க ஏனா வந்து பாத்தீங்ன்னா அப்டியே விட் விட்டுட்டோ அப்டின்னா அது கட்டி கட்டியாயிரு அது ஒடையாது அது அப்டியே மாவு மாரியே இருக்கு கட்டி ஆயிடுச்சுனா அதுனால வந்து பாத்தீங்ன்னா கிண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மண்நேரத்துக்கு அவங்களுக்கு கை வழியே வந்துரு அது கிண்டிக்கிட்டே இருந்தா அப்டியே கூழ் மாரி ஆயிருங்க கூழ் மாரி ஆனதுக்கு அப்றோ நல்ல ஒரு மண்நேரம் கிண்டி கூழ் மாரி ஆனதுக்கு அப்றோ வந்து அ எறக்கி வச்சிருவாங்க எறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு மண்நேரம் மூனு மண்நேரம் விட்டுருவாங்க மூனு மண்நேரம் விட்டதுக்கு அப்பறோ அந்த கூழ் மாரி இருந்ததுனால என்ன ஆகுனா அது நல்லா கெட்டியாயிரு கெட்டியானதுக்கு அப்றோ ஒரு கிண்ணோ எடுத்துப்பாங்க அந்த கிண்ணத்துல போட்டு ஃபுல்லா வ வ நெறைய போட்டு அதையே ஒரு தண்ணி ஒரு பாத்தரத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்குவாங்க தண்ணி மோரு கலந்து மோ தண்ணியோட கொஞ்சோ மோரு ஊத்திப்பாங்க அது பாத்தீங்கன்னா கொஞ்சோ புளிப்புத்தன்ம இருக்கு அந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சுருவாங்க நைட்டு ஃபுல்லா ஊரு நைட்டு ஃபுல்லா ஊறுனதுக்கு அப் அப்றோ பாத்தீங்கன்னா காலைல வந்து சாப்பாடு எங்களுக்கு கால உணவு எங்க பாட்டி இருந்த வரைக்கு பாத்தீங்கன்னா இதே மாரிதா கம்பு கம்பு சோள் கம்பு சோறு சோழசோறு இப்டிதா செஞ்சு தருவாங்க அத சோறுன்னு தா சொல்லுவாங்க கூலுன்னு சொல்ல மாட்டாங்க அத வந்
ம்
அ கெட்டியாவே அந்த உருள என்ன சேப்புல நம்ம போடறோமோ தண்ணிக்குள்ள அதே சேப்புல தா இருக்கு அது உருண்டைய சின்ன வடிவுல தா இருக்கு அத ஆளுக்கு ஒவ்வொரு இந்த ஒரு தட்டுல வந்து ஆளுக்கு ஒவ்வொரு உருண்ட வச்சிருவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கனா நம்மள மாறிலா கொழம்பு வைக்க மாட்டாங்கங்க ஆ முருங்கக்கீர இருக்குல முருங்க கீரைய பருப்புல போட்டு நல்ல பரு பருப்பு சாம்பார் மாறி முருங்க கீர தா வெப்பாங்க அந்த சாப்பாட்டுக் வந்து அந்த கொழம்பு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு பாத்தீங்கனா முருங்கக்கீரையு நம்ளுக்கு சத்து சோளமு சத்து கம்பு சத்து அப்டிங்கம் போது நா அதனாலதா சொல்றே அதா அந்த காலத்து உணவெல்லா நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுனுங்க
ஆமா ஆமாங்க அந்த மாரி உணவு தா இப்ப ஆரோக்கியமான உணவு ஆனா அந்தக் அந்த மாரி உணவு இப்ப யாருமே எடுத்துக்கிட் இல்லையே நம்ம பாட்டிமார்கள தவர பாட்டி மார்க கத்து குடுத்ததே வந்து இந்த காலத்துல இப்ப யாருமே யூஸ் பண்றதில்ல இப்ப ஒரு நோயுன் வந்தாதா இந்த அரி சியே எடுத்துக்குறாங்க இந்த அரிசியோட ஞாபகமே வருது அவ்ங்ளுக்கு
ஆமாங்க ஆ யா அந்த மாரியெல்லா சாப்டதுனாலதா ந அவ்ங்கள்லா அந்த காலத்துல அவ்ளோ வந்து ஆரோக் கியமா இருந்தாங்க எந்த நோயு இல்லாம இல்லைங்களா
இப்ப வந்து எங்க பாட்டிக்கு வந்து இப்ப எப்பத்தி ஒம்போது வயசு ஆகுதுங்க எங்க எங்க பாட்டினா எங்க வீட்டுக்காரோட பாட்டிக்குங்க
எம்பத்தி ஒம்போது வயசு ஆகுது ஆனா இன்னி பாட்டி காலைல எடுத்துக்குற உணவு பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாரி அந்த களி சோறு அந்த மாரிதா நீங்க சொன்னீங்கல்ல சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு கெடையாது இந்த களி மாரி கிண்டி சாப்புட்றது கோதும களி கோதும பவுடர் பண்ணி களி கேழ்வரகு அந்த மாரிதா இப்பயுமே அவ்ங்க எடுத்துக்குறாங்க கீர ஐட்டொ இப்ப வரைக்குமே பாட்டி அந்த சாப்பாடு மட்டுதா எடுத்துக்குறாங்க இன்னை வரைக்கு பாட்டி இப்ப வரைக்கு நூறு நாள் வேலைக்கு போறாங்க இங்க எங்க பாட்டி
ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கனா நம்மல்லா வந்து இப்ப ஒரு சின்னதுனா கூட காச்சல் வந்தா கூட தாங்க மாட்டிக் றோ நாலு நாள் எந்திரிக்க மாட்டிக்றோ எந்த வேலையு செய்ய மாட்டிக்றோ ஆனா அந்த காலத்து பாட்டிங்கலா வந்து பாத்தீங்கனா இன்னமு அவ்ங்க வேலைய அவ்ங்ளே இங்க எ அ தொண்ணூறு வயசுல ஒரு பாட்டி இருக்காங்க அவ்ங்க பாத்தீங்கனா காலைல எந்திரிச்சு அவுங்களே சமைச்சு அவுங்களே இதுக்கு அந்த பாட்டி மட்டுந்தா இருக்காங்க அந் அவங்களே எந்திரிச்சி அவ்ங்க துணியெல்லா தொவச்சு குளிச்ட்டு அதே மாரி காலைலயே குளிச்சிருவாங்க ஆ ஆமாங்க ஆ காலைலயே ட்டு அ எல்லா வேலையு முடிச்ட்டு அவுங்ளே சமைச்சு சாப்டுட்டு அ பாத்தீங்கனா வாக்கிங் போவாங்க கேட்டா வீட்லயே எவளோ நேரமா இருக்குறது ஒரு மாதிரி இருக்கு அப்டினு இன்னமு ஆரோக்கியமா நடவுடையா இருக்காங்க ஆனா இந்த காலத்து ஆளுங்கலா பாருங்க நாப்பது வயசு ஆயிட்டாலே ஒக்காந்த எடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்றாங்க இல்லைங்ளா
ஆமாங்க அதாவ்து வந்து அவுங்களா அப்ப அந்த காலத்து ஆளுங்க இப்பலா என்ன ஆயிடுச்சுனா ஊசி மருந்து மருத் த்துவமனைல தா பாதி ஒரு ஆலோசனை ஆயிருச்சு அவுங்களுக்கு இப்ப ஃபுல்லா எதோ ஒரு நோயா இப்போ ஒரு சும்மா ஒரு காச்சல இப்போ ஒரு சும்மா ஒரு தலவலியா ஒடனே போங்க மருத்துவமனைக்கு அப்டியா நம்ம பாட் ட்டிமார்களா ஹாஸ்பிட்டல் பக்கமே போமாட்டாங்க அவ்ங்களுக்கெல்லா அவ்ங்களுகெல்லா எது ஆகவே ஆகாது சுத்தமா இப்ப வரைக்குமே பாட்டிக்கு ஒடம்பு செரில் நாலா வரமாட்டே நா வீட் நை வீட்லயே வெச்சு இந்த சொல்லுவாங்கல்லைங்க இந்த கண்டந்திப்பிளி ரசன் சொல்வாங்கல்லைங்க அந்த மாரிதா எங்க பாட்டி இப்ப வரைக்கு வெச்சு சாப்டுவாங்க
ஆமாங்க அதே மாதிரி நம்மல்லா வந்து பாத்தீங்கனா தொட்ட தொண்ணூறுக்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவமன மருத் த்துவமனன் போவோ அந்த காலத்து ஆளுங்கல்லா வந்து பாத்தீங்கனா மருத்துவமனைக்கு அவளோ சீக்கிர வரவே மாட்டாங்க எதாவ்து ஒரு கை வைத்திய பாத்துப்பாங்க ஏனா அந்த காலத்துல ஹாஸ்பிட் மக்கள் இவ்ளோவ்ல்லா கெடயாது வீட்லயே இப்ப கால்ல அடிபட்ருச்சுன்னா கூட ஏதோ ஒரு களய பறிஸ்ட்டு வருவாங்க பறிச்சுட்டு வந்து அத கசக்கி அந்த எடத்துல வெப்பாங்க வெச்சு கொஞ்ச நேரத்துலயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பாத்திருக்கீங்ளா நீங்க
ஆ பாத்திருக்கேங்க எங்க பாட்டியு இப்டுதா பண்ணுவாங்க தலவெட்டி தலன் சொல்லுவாங்க அந்த தலவெட்டி தலய எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு புண்ணுக்கு கசக்கி வெச்சு அப்பவே எந்துருச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க
நம்மள்ளா நால் நாள் ஆனாலு எந்திரிக்க மாட்டோ இல்லைங்ளா ஐயோ வலிக்கிது என்னால ஒரு வேலயு செய்ய முடியல அப்டி சொல்லிட்டு ரெண்டு நாள் எந்திரிக்க மாட்டோ இல்லைங்ளா
ஐயோ அமா கண்டிப்பாங்க
ம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங் மாமனாருக்கு அ கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அவரு பாத்தீங்கன்னா ஒடம்பு கை கால் வலிக் கி நம்மல்லா வந்து ஒடம்பு கை கால் வலின்னா ஒடனே என்ன பண்ணுவோ போய்ட்டு கட மெடிக்கெல்ல போய்ட்டு மாத்ர வாய்ங்ட்டு வருவோ அவுரு அப் அப்டியெல்லா பண்ண மாட்டாரு ஆ இது வர காப்பி இருக்கு இல்ல பத்திங்ளா இந்த பால் ஊத்தாம வெறு வரக்காப்பி அத வெச்சு வெச்சுக்கிட்டு ஒரு அஞ்சால் அலுப்பு மருந்துன் சொல்வாங்க அதுவும் வந்து மூலிகை இதுதா அத வாங்கிட்டு ந்து ஒரு பாக்கெட்ட வாங்கிட்டு வந்து அ கா மதியோ ஒரு நேரோ சாப்ட்டதுக்கு அப்பறோ அதுல லெமன் புழிஞ்சு விட்டு அந்த பொடிய கொஞ்சூண்டு போட்டுக்குவாரு போட்டு குடிஸ்ட்டு கொஞ்ச நேரோ தூங்கி எந்திரிச்சாருனா நல்ல புத்துணர்ச்சி ஆயிருவாரு அதுக்கப் அதுக்கு முன்னாடி பாத்தீங்ன்னா அப்டியே ஒரு மாதி ரி ஒடம்பு டயாடா இருக்க மார்ருக்கோ அதுக்கப்றோ பாத்தீங்ன்னா அவுரு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாரு அவுரு வேலய பாக்க ஆரம்பிச்சிருவாரு
ம்
அதே மாரி கைவைத்தியந்தா எல்லாருமே நெறைய அந்த காலத்து ஆளுங்கள்லா
ஆமாங்க கண்டிப்பா இந்த காலத்துல யாரு அப்படி இருக்கா சொல்லுங்க எடுத்த ஒடனே ஹாஸ்பட்டுல் தா எல்லாருமே இப்டிதா இருக்காங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா அ நம்மள் அவுங்கல்லா அவ்ளோ சீக்கிரோ ஹாஸ்பெட்டலும் போக மாட்டாங்க ஹாஸ் பட்டல்னாலே அவுங்குளுக் ஒரு பயோ ஏதோ போக கூடாத எ மாதிரி போற மாதிரி அ ஆனா நம்மல்லா வந்து அந்த இதெல்லா பா அவுங்க சாப்புறத நம்ம சாப்புட சொன்னோனா என்ன பண்ணுவோ அய்யிய்யோ அது சாப்ட்டா எதாவ்து ஆயிரோ அப்டின் பயப்பறோ ஆனா அதெல்லாந்தா இப்ப நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பழயபடி சாப்பாட்ல சேத்துக்குறோ அவ இது நல்லது இப்ப எதோ ஒண்ணுலப் படிசுட்டு நம்ம நல்லதுன்னு சொல்லி சேத்துக்குறோ சேரிங்க நா நாளைக் கூப்புறேங்க
ஆ சேரிங்க